எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டிக்குறீங்க
ஆ நல்லாருக்கே என்ன பண்றீங்க
நானா தோழி மொட்ட மாடில ஒக்காந்து இருக்கே தோழி
சேரி சேரி உங்க மொட்ட மாடிக்கு கீழே ட்ரெயின் ஓடுமா மேல ஓடுமா
கீழ இது லோக்கல் ரெயின்னு இருக்குது மெட்ரோ ட்ரெயினு இருக்குது தோழி நம்மகிட்ட
மெட்ரோ ட்ரெயின் சவுண்ட்டு வராதுல்ல
ஆமா எப்டி சொல்றது ரைட் செட் பாத்தா அ லோக்கல் ட்ரெயினு லே லெஃப்ட் சைட் பாத்தா மெட்ரோ
உங் நடுல இருக்கா வீடு
ஆமா தோழி
டிஸ்டபா இருக்குமா தூக்கோ வராம இல்ல பழகிடுச்சா அந்த சவுண்டு
அது பழகிருச்சு தோழி
நல்லது நல்லது ஆனா புதுசா யார்னா வந்தா அவுங்களுக்கு தா கொஞ்ச கஷ்டமா இருக்கு
ஆம் ஆமா ஆமா
நைட்டு தூங்குறப்ப அந்த சவுண்டு வருமா வைப்ரேட் ஆகுமா இல்ல அப்பில்லா எது ஆகாதா
சவுண்டு வரு ட்ரெயின் சவுண்டு
ஆ
அதுதா அது பழகிருச்சுல தூங்குனோனே
சேர் சேர் சேர் சேர் ம் உங்களுக்கு எப்டி சென்னை
ம்
சென்னை புடிக்குமா இல்ல வந்து வேற ஊரு புடிக்குமா
நம்மளுக்கு புடிக்கிறது வந்து எப்டி சொல்லு மதுர புடிக்கு தோழி ரொம்போ
ஓ எதுனால புடிக்கு ஏ
மதுரையில நம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க
ஓ சரி
மதுரையில வந்து வந்து சென்னையில வேல செய்றாங்க பசங்க
ஓ மதுரையிலனா எந்த ஏரியா
மதுரையில எந்த ஏரியா தெர்ல தோழி
சேர் சேரி சேரி ம் ப்ப இல்ல உங்களுக்கு பிரியாணினா எந்த ஒரு பிரியாணி ரொம்ப புடிக்கு
எந்த ஊரு பிரியாணி கேக்குறீங்களா
ஆமா
இதுரைக்கு நா வந்து வெளிய சாப்டது இல்ல
ம்
நம்போ சென்னையிலயே பத்தனா பிலால் ஹோட்டல்னு ஒன்னு இருக்கு
ஆ
அங்க சூப்பரா இருக்கு பிரியாணி
சேர் சேரி சேரி
நீங்க சாப்டீங்களா தோழி
நா சாப்ட்டாச்சு தோச மட்டன் கொழம்பு
ம் ம் பசங்கலா என்ன பண்றாங்க
பசங்கலா தூங்கிட்டாங்க
நாளைக்கி ஸ்கூலா பசங்களுக்கு எல்லா
பசங்களுக்கு நாளைக்கி ஸ்கூலு கால்ல சீக்கிர எழனு சமைக்கணு கொஞ்ச ஹோம் ஒர்க் இருக்கு படிக்க வக்கணு முடிக்கணு ஓடணு
ஆமா தோழி ஸ்கூல் லைஃப்லா செம்ம ஜாலியா இருக்கு தோழி
ஆமா ஆமா உங்க ஸ்கூல் லைஃப்லா நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா
ஆ செம்மையா என்ஜாய் பண்ணே தோழி
அ நீங்க எப்டி படிச்சது பாய்ஸ் ஸ்கூலா கோயேடா
ரெண்டுமே கலந்தே லேடீஸ் ஜென்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆமா
ஆ சேரி வீட்டு பக்கத்துலயேவா
இல்ல தோழி எங்க வீட்ல இருந்தே ஒரு பன்னெண்டு ஸ்டாப்பிங்
ஓ அவ்ளோ தூர போய் படிச்சிருக்கீங்களா
அ எங்க பக்க அதா தோழி ஃபஸ்ட் அந்த ஏரியால இருந்தோ அங்க இருந்து காலி பண்ணி இங்க வந்தோ நாங்க
சேரி
அது நமக்கு பழகிடுச்சு ரெகுலரா பெய்ட்டு பெய்ட்டு வர்றது
சேரி சேரிங்க
நல்லா இருக்கு ஸ்கூல் லைஃப்ல்லா
சேரி சேரி இதே உங்களுக்கு செட் ஆய்டுச்சு இந்த வீடு
அங்க செட் ஆவல சொல்றீங்களா இங்க செட் ஆயிச்சானு கேக்றீங்களா
இல்ல இப்ப இங்க செட் ஆயிடுச்சான்ன இப்ப அங்கருந்து இங்க வந்தாச்சுல்ல
ஆமா தோழி அங்கெருந்து ஃபஸ்டு வந்து கோட்ரஸ்ல இருந்தோ கோட்ரஸ்லா காலி பண்ணி இப்போ வந்த இந்த இந்த மாரி வீட்டல வந்துருக்கோ ஒரு ரூம் ஹால போல அக்காக்கு வேற கல்யாண ஆய்டுச்சா அதால பெரிய வீடா வந்துட்டோ
சரி அக்காவு இங்கதா இருக்காங்ளா
இப்போ அக்கா கொழந்த பொறந்தனாலே இருக்காங்க இங்க நாலு மாசந்த ஆயிடுச்சு கொ கொழந்த பொறந்து
ஓ உங்க அக்கா கொழந்த எப்டி இருக்கு நல்லா இருக்கா
அ நல்லாருக்கு தோழி
வீட்ல ஒரு கொழந்த இருந்தாலே நல்லாருக்கு
ஆமா தோழி
அ அது கூட நறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்ளா நீங்க
ப பண்ணுவ தோழி
ஆ
ஆனா நா வரும்போதுல்லா தூங்கினு இருக்கு
தூங்கினு இருக்கு காலைல
காலைல நா போற டைம்
நீங்க வரப் போலா அது தூங்கினு இல்ல கொழந்த தூங்குகிற நேரமா பாத்துதா நீங்க வீட்டுக்கே வறீங்க
ஆமா தோழி நம்ம வேல அந்த மாரி என்னா பண்றது
சேரி இல்ல மாமானா என்ன பண்ணுவாங்க எல்லா கொழந்தைய கூப்டு ஊர சுத்துவாங்க வெளிய அதுமாரிலா கூப்ட்டு போவீங்ளா
இன்னு பெருசா ஆவல தோழி நாலு மாச ஆவுது கொழந்த பொறந்து
சேரி சேரி இல்ல சும்மாவாச்சு வாக்கிங்கு கையில கூப்ட்டு தூக்கிட்டு போறது
அ அதுலா தூக்குவ தோழி இன்னு பெருசானா சூப்பரா சுத்தினு சுத்தவேண்டிதா அது என்னா கேட்டாலு உண்டு மாமா எல்லாமே செஞ்சுதானே ஆவணு
ஆமா ஆமா ஆமா, ம் அப்பறோ கெபிழந்தைக்கு ஏதாவது பொம்மைலா வாங்கி தருவீங்களா
அது கொஞ்சோ பெருசானோனே எல்லாமே வாங்கி தருவ தோழி நானே
இப்போ குட்டி இப்ப குட்டியா இருக்கிறப்ப என்ன பொம்மைலா எதுவு வாங்கி தரலையா
வாங்கி குடுத்துருக்க தோழி
ம்
அந்த சவுண்டு வரும்ல அந்த பொம்ம
சேரி
அந்த மாரி வாங்கி குடுத்துருக்கே இன்னு அது பேசனன்னா
ஆ
அது வாய குறிஞ்சிக் கேக்கும்ல இது வேணு அது வேணுண்டு எல்லாமே செய்ய வேண்டி தா
ஆ இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொம்மல்லா வாங்கணும்னா ஹோல்சேல் கடைக்கு போவீங்களா இல்ல பக்கத்துல ஏதாச்சு கடருந்தா பொய்ருவீங்களா
நம்ம ஓல்சேல் கடக்கி தா போவோ நம்மளுக்கு தெரியு அந்த கட தா
ஆ என்ன சவுண்டு கேக்கு சார்ஜ் ஏறிட்டுருக்கா
இல்ல இல்ல மெசேஜ் வந்திருகுது
சேரி சேரி சேரி செரி இது ஹோல்சேல் கடைல தா வாங்குவீங்க
ஆமா தோழி
மள்ளிக சாமானெல்லா
மளிக சாமான் கூட ஒரு ஹோல்சேல் கடைல வாங்குவோ ஏதாவது அச்சண்டா தேவ பட்டுச்சுன்னா பக்கதுலா மளிகசாமான் கடைல வாங்குவோ
செரி ஹலோ
ஆ சொல்லுங்க‌ சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க மதியானோ என்ன குடுத்தாங்க லன்ச்சு எதா குடுத்தாங்க அ கம்பெனில
வீட்லருந்து கட்டினு போய்டே தோழி
எப்பயுமே கட்டின் போய்டுவீங்களா
ஒரு டையோ செய்ய முடிலன்னா அம்மா சொல்ட்ருவாங்க
ஆ
ஒரு டைம்ல கட்டி கேடுத்துருவாங்க
நல்லது நல்லது
மதியனத்துக்கு தையி சாப்பாடு சாப்டே கொஞ்சோ நல்லாருந்துச்சு வெயிலுக்கு அதுக்கு
புரிது புரிது அதுவு நீங்க டிரைவிங் போறப்ப ரொம்ப பாடி ஹீட் ஆகு
ஆமா ஆமா தோழி
நீங்க வந்து திரும்ப மேற்கொண்டு ஏதாச்சு படிக்கணும்னு நெனைக்கிறீங்களா
இல்ல தோழி அது இன்க்ட்ரஸே போயிச்சு தோழி படிக்றதே அது பதில்லா தா ஒ வேலல்லா கத்துனுருக்குறே
ம்
பச்சவனுக்கு அந்த வேலதா படிக்காதவனுக்கு அதே வேலதா நம்ம ஒரு தொழில்லா கத்துக்க நம்ம நல்லதுல
உண்மயாதாம்பா படிக்கலனா கூட பிசினஸ் இருந்தா நாம நாலு பேருக்கு வேல குடுக்கலா நம்மளால முடிஞ்சா செய்யலா இல்லனா ரெஸ்ட் எடுக்கலா
ஆமா ஆமா தோழி
இப்டி மத்த வேலைல இருக்க முடியாதுல்ல ஒருத்தருக்கு நம்ம பதில் சொல்லணு
ஆமா ஆமா
கரெக்ட்டுதா
நானு முக்கா வாசி வந்து என்ஃப்ரெண்டுங்கள சேக்கல வேலயில ஃப்ரெண்டுங்க சேத்திருக்கே வெளியாளுங்க யாரு சேக்கள
சேரி நல்ல விஷயந் தானே நம்ளுக்கு தெரிஞ்ச பசங்க சாப்டுட்டு போட்டுமே
ஆமா அவங்கல்லா வந்து எப்டி சொல்றது எக்ஸ்ட்டாதா எல்லாமே மாத சம்பளம் குத்துந்தோ வார்த்துல ஒருவாட்டி ஒரு அஞ்சாயிர்ரூபா அந்தமாறி குத்துருவே வெச்சிகோங்கடா செலவுக்கு
சேர் சேர் சேரி
நீ ஏதாச்சு ஒர்க்லா பண்றீங்ளா
நா வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு ருந்தே ஆனா இப்ப இல்ல வீட்லதா இருக்கே
ஏன் தோழி
போவே
டூயூசன் எடுக்க ‌வேண்ட் தானே
டூஷன் பசங்கள பாக்கவே சரியா இருக்கு போவே ஒரு பரிச்சைக்காக‌ அ நின்னே ஆனா பரிச்சைக்கு படிக்கல ஆனா இன்னு படிச்சுதா ஆகணு
நீங்க எந்த டீச்சரு
நா இங்கிலீஷ் டீச்சர்
ஆ இங்கிலீஷ் எனக்கு சூப்பரா புடிக்கு இங்கிலீஷ் டீச்சர்னா
ம் வா‌ மேக்ஸ்னா பிடிக்காதா
அதுவு புடிக்கு எனக்கு ரொம்ப புட்சது பாத்தா இங்கிலீஷ் டீச்சர் தா
ஆ
சூப்பரா சொல்லி தருவாங்க எப்டி சொல்றது நம் அம்மா போல அவுங்க பாத்துக்குனாங்க என்ன
உங்க இங்கிலீஷ் மிஸ்ஸு
ஆமா
சேர் சேரி மத்த மிஸ்ஸு சயின்ஸ் மிஸ்சல்லா
சயின்ஸு எனக்கு புடிக்காத மிஸ்ஸுங்குனா தமிழ் மிஸ்சு சயின்ஸ் மிஸ்ஸு தமிழ் சோ சயின்ஸ் மிஸ் புடிக்காது
ஆ ஏ தமிழ் பிடிக்காது தமிழ் மிஸ்ஸ பிடிக்காதா இல்ல தமிழ் சப்ஜெக்டே பிடிக்காதா
தமிழ் மிஸ்ஷ புடிக்காது
ஆ அத்னால தமிழ் படிக்கல
ஆம்மா தமிழ் தமிழ் கிளாஸ்லியு சயின்ஸ் கிளாஸ்லு வான்டட் லிஸ்ட்டு நாந்தா நோ நெயின் பண்ணினே இருப்பாங்க நம்ப்ள
ம்
ஒரு வாட்டி அப்டிதா டென்த்து எக்ஸாம் டைம்ல சயின்ஸ் மிஸ்ஸு ன்னா பண்ணிடாங்கோ படிச்சினி இருகுதே என் ஃப்ரெண்டு ஏதோ கேட்டான் சொல்லி குட்த்தே அவன்கிட்ட எதுவும கேக்காம கொல்லாம அஸ்ச்டாங்க மண்டையிலே போட்டு அஸ்ச்டாங்க
ஆ
அப்போமா எனக்கு மண்டைல அட்ச்ச எனக்கு ஆவாது
அப்புடியா
அம்மா
கோவ வந்துருமா
போ அந்தார்
ஓ
அவங்க கொம்பு தூக்கி அச்சாங்க மண்ட வலியில பத்தே ஏந்தி அது திட் டிவுட்ட கை ஓங்கிட்டே அடிக்க
அச்சச்சோ கை ஓங்கன தப்புதான
நா அவுங்க எல்லாருக்கு தெரியு நம்ம ஸ்கூ கிளாஸ் மீஸ்சுங்க எல்லாருக்கு தெரியு என் தலையில ஆவாதுன்ட்டு என் தல வந்து ப்ராப்ளம்ன்ட்டு தெரியு எல்லாருக்கும்
ஆ அப்போ அவங்க பண்ணது தப்பு தான்
அதால் தா என்னா பண்ண ஓ
அதுக்கு நம்ப கை ஓங்கக் கூடாது திட்டக்கூடாதுல்ல மேம் ஏன் நீங்க அடிச்சுங்க எனக்
அப்டிதா கேட்ட அப்டிதான் நான் கேட்டேன் தலைலலா எனக்கு அதான் என் பால்ட்டு இருக்குதுன்னு தெரியுல்ல அப்ப ஏன் கை வெச்சீங்க அதுல வேற எங்கயாச்சி அச்சிருந்தா கூட நான் சம்பாளிச்சுக்குவே தலைல அட்ச்சுங்கோ அந்த கை ஓங்கனது இதுல ஹெச் எம் கிட்ட மாட்டி வுட்டாங்க ஹச் எம் மிஸ்சு என்ன பண்ணாங்க அவங்கள தா கத்துனாங்க
ஓ
அவங்களுக்கு தெரியு ஹச்சம் மிஸ்கெல்லா ஒருவாட்டி வந்து எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்ட தலையிலே போட்டு அடிச்சுட்டா வுழுந்திட்டே கேர் ஆயி
அச்சச்சோ அப்டியே கூடவா அடிப்பாங்க
ஆமா கம் கம்பியில இச்சுக்குண்ணே
அய்யய்யோ